ஹலோ
ஹலோ ஆ
எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே நீங்க
ரொம்ப நல்லா இருக்கே சாப்டாச்சா
ஆ இப்பதா சாப்டோ நாங்க நீங்க
ஆ நானு சாப்டே எங்க வீட்ல இன்னைக்கி சாப்பாடு மதியோ ரசோ வச்சிருந்தாங்களா
ம்
தா அந்த ரசமே இருந்தது அதுக்காக மீன் ஃப்ரை மட்டு வாங்கி வெச்சு சாப் ட்டு முடிச்சாச்சு வீக்கெண்ட்லா எப்டி போகுது
நல்லாதா போது அவ்ளோதா வீக்கெண்டு எப்டி போதா முடிஞ்சிருச்சு வீக் கெண்ட் அவ்ளோதா
ஆமா முடிஞ்சிருச்சு நாளைக்கு ஒரு நாள் தா இருக்கு மறுபடியு எப்பயு போல ரொட்டின்
அவ்ளோதா பேக்க தூக்கிட்டு ஓட வேண்டிதா ஐடி
ஆமா அது நீங் ஆ அந்த வீக்கெண்ட்லா இப்போ வந்து நீங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு உங்க கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லா நீங்க கண்டிப்பாக நெறையா ஆ வெளில்லலா ட்ரிப்பெல்லா போயிருப்பீங்க தாண
ஆமா
அதுல உங்களுக்கு மறக்க முடியாத ட்ரிப் ஏதாவது இருக்கா
மறக்க முடியாத ட்ரிப்புன்னா ஏ ஃப்ரெண்டு ஒருத்தர் அரியருன்னு ஒருத்தர் இருக்காப்புல நா ஆக்சுவலா பாத்தீங்கனா சென்னனல இருந்தே கல்யாணத்துக்கு முன்னாடி அப்போ இப்போ சென்னைல நெறைய பேர் பழகுனாங்க இன்னுமே பசங்கள்லா இருக்காங்க ஆனா என்னதா அத்தன பேர் பழகுனாலு நமக்கு புடிச்ச ஒருத்தர்ன்னு ஒருத்தர் இருப்பாங்கல்ல நம் நம்ம கூட நம்ம வைப்புக்கு செட் ஆகற மாதிரி ஒருத்தர் இருப்பாரு அப்டிப்பட்ட ஆள் தா ஹரினு ஒருத்தரு அவருக்குமோ எனக்கு தெரிஞ்சு நா மோஸ்ட்லி அவரு கூட தா நா சனிக்கிழமே ஸ்பெண்ட் பண்ணிருக்கே ஏ ஞாயித்துக்கெழம எப்பயுமே நா சர்சுக்கு போயிருவே அங்க இன்னொரு ஃப்ரெண்டு இருக்கான் டேமிட்ன்னு அவன் வந்து என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் அவன் சோ அவங் கூட அன்னைக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிருவே அதுவு இல்லாம அவன் கூட பாத்தீங்கனா காலைல ஒரு ஆறு மணில இருந்து மதியானோ ஒரு பதினொன்னு பன்னெண்டு மணி வரைக்கு தா அதுக்கப்புறோ சாப் பிட்டு ரெஸ்ட் எடுப்பே திருப்பியு ஒரு அஞ்சு ஆறு மணி போல திருப்பியு ஹரி கூடியே நா அவரு கூடயே நா டைம் ஸ்பெண் பண்ண போயிடுவே நானு
ஆ ஓகே
அப்படித்தா ஓடுச்சு மறக்க முடியாத ஒன்னா அன்னைக்கு நாங்க திடீர்னு என்ன பண்றது அவருக்கு போர் அடிச்சது எனக்கு போர் அடிச்சது என்ன பண்றதுன்னே தெரியாமே நா வந்து என்ன பண்ணிட்டே ஆ அவ்ட போய் ராப்பிடோ போட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டே இந்த மாறி ப்ரோ போர் அடிச்சுது அதா நா வந்தே நீங்க எது தப்பா நினைச்சுக்காதங்க அப்படின்னே அதுல எல்லா ஒன்னு இல்லடா சொல்லி என்ன பண்ணலா எனக்கு போர் தா அடிக்குது அப்படின்னாங்க சேரி என்ன பண்ணலா எனக்கு சோ நாங்க சென்னையில சேரி சும்மா வெளிய கிண்டி வரைக்கு போயிட்டு கத்திப்பற பிரிட்ஜ்ல போய் உட்காந்துட்டு அ அங்க ஏதாச்சு இருக்கு அத சாப்பிட்டுட்டு சும்மா சுத்தி பாத்துட்டு வரலா சுத்தி பாத்தட்டுன்னா சும்மா போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலா கார்ல போயட்டு அப்படின்னு யோசிச்சோ அப்டி யோசிச்சு நாங்க ரெண்டு பேர் என்ன பண்ணோ சும்மா கிளம்பனோ சும்மா கிளம்பி கீழே போய் கார் எடுத்துட்டு டேய் ஆ என்ன முப்ப தோணுச்சுன்னு தெர்ல திடீனு ஏன் பக்கத்துல போ சும்மா லாங் போகலா அப்டின்னு யோசிச்சு கார ரிவர்ஸ் எடுத்துக்கிட்டே பேசிட்டு இருந்தோ ரிவர்ஸ் எடுத்துகிட்டே பேசி ச்சிட்டு வண்டிய கரெக்டா வெளியே பார்க்கிங்ல இருந்து வெளியே எடுத்தாச்சு எடுத்துட்டு வண் டிய தெருல இருந்து லெப்ட் தா எடுத்தோ சரி வாங்க லாங்கே போலானு சொல்லிட்டு சும்மா ஒரு பேச்சுவார்த்தைக்கு சொன்னது நாங்க லாங் போலானு சொல்லி அன்னைக்கு பாண்டிச்சேரி கிளம்பி போயாச்சு அப்டி போய் பாத்தா அப்றோ போற வழியில ரெண்டு பேர் எங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களு எங்களுக்கு கு்ளோஸ் தா அ அவுங்க வந்து ஹரிபரோவோட ஃப்ரெண்ட்ஸ் பட் அவுங்க அவரு கூட பழகவு நம்ம கூட அப்டியே பழகிட்டாங்க அப்புறோ ஒருத்தர் கூட சேறப்போ அறிமுகப்படுத்தி வைப்பாங்கல்ல அப்டியே பேசி அப்டியே பழகி நமக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டாப்ல அப்றோபோற வழியில அவங்களு ஜாயின் பண்ணிட்டாங்களா அப்றோநானு ஹரின்னு ஒருத்த அதா நா ஹரி அப்புறோ சந்தோஷ்னு ஒருத்தரு அவர்தா ஹரியோட ஃப்ரெண்டு அப்றோ விக்னேஷ் அவர் வந்து எங்க ஆபீஸ்ல எங்க கூட வேலை செய் வேலை செய்யறப்ப ஒருத்தர் அவரு எங்க எல்லாருக்குமே பழக்கோ அவரு இங்க கூட நல்லா பழகிட்டா எங்க வைப் அவருக்கு செட் ஆயிடுச்சு அப்புறோ என்ன பண்ணியாச்சு அவ்வளோதா கார் இருந்துச்சு நாலு பேரு அப்படியே கிளம்பி பாண்டிச்சேரி போயிட்டு ஒரு ரெண்டு நாள் நல்லா ஜாலியா ரிலாக்ஸா சில் பண்ணிட்டு ஒரு நாள் ஃபுல்லா சில் பண்றதுக்கு ரூம்லயே டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு மத்தானமு சில் பண்ணோ சாயந்திரமு சில் பண்ணோ அப்றோ ஸ்விமிங் பூலு அப்படி இப்டின்னே போயிடுச்சு அடுத்த நாள் அப்றோ ஒரு நாள்ல சுத்தி பாத்துட்டு திருப்பி ரிட்டன் கிளம்பிய வந்தாச்சுன்னாங்க இதுதா எனக்கு தெரிஞ்சு ஆ கல்யாணத்துக்கு முன்னாடி நா ரெண்டு வருஷ சென்னையில இருந்த அப்போ நடந்த விஷயோ அதுக்கு முன்னாடி இந்த இதெல்லா திருச்சிலதா இருந்தே அப்ப இது அவ்வளோவா இல்ல ஏன்னா அப்பதா வேலைக்கு சேந்த புதுசு அதுனால அப்ப எது எனக்கு அவ்வளோவா தெரில ஆ அதுக்கப்புறோ இங்க வந்ததுக்கு அப்றோ தா சரி ஜாலியா இருக்கலா கொஞ்சோ கல்யாணோ ஆகுர வரைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்டி இருந்தது அதெல்லா நெறைய நடந்திருக்கு இந்த மாதிரிலா ஆனா சுவாரசி ச்சியமா நடந்த ஒரு விஷயோ அப்படின்னா அது இதுதா
ஓகே ஓகே கேக்குறப்ப ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னா பசங்க சும்மா ஒரு நாலு பேரு ஒன்னா சேந்துட்டாலே ஏதாச்சு ஒண்ணு டக்குனு ஏதோ சடனா ஒரு பிளான் பண்ணி எங்கேயாவது வெளில போய்ட்டு இல்ல ட்ரிப் போயிட்டு இல்ல ஒரு என்ஜாய் என்ஜாய் பண்ணிட்டு அது ஒரு மாரி நல்லா ஜாலியா இருக்குல்ல பசங்களுக்குள்ள
ஆமா ஆமா உண்மதா அது
ம் நாங்க பொண்ணுங்கத நா வந்து என்னோட ஸ்கூலு காலேஜ் எல்லாமே நா எ வீட்ல இருந்துதா படிச்சே வேலைக் கு வெளிய வெளியில கண்டிப்பா வந்துதா வேல செய்ணுங்கற சூழ்நெல இருந்ததுனால சரினு நா வெளியில வந்து வேல செஞ்சே அப் இப்போ நாங்க ஒரு ஆறு பொண்ணுங்க சேர்ந்து எல்லா ஒன்னவா ஒரு ஒரு வீடு எடுத்து நாங்க தங்கி அந்த மாறி தா நாங்க வேல பாத்துட்டுருந்தோ நாங்களு ஒவ்வொரு டைமு பிளான் பண்ணுவோ இங்க போலா அங்க போலா அப்டின் சொல்ட்டு ஏதாது பிளான் பண்ணுவோ ஆனா கடைசி வரைக்கு அது நடக்கவே நடக்காது ஏனா ஒருத்தருக்கு ஏதாவது க அந்த ஏனா எங்ளுக்கு வந் து சனிக்கிழம லீவ் இருக்காது ஞாயிற்றுக்கிழம ஒரு நாள் தா லீவு அதுலியே பாதி பொண்ணுங்க என்ன பண்ணிடுவாங்க அப்டின்னா அ ஒரு நாள் தா லீவு நா ரெஸ்ட் எடுக்கணு ஏனா மறுபடியு வேலைக்கு போகணு நாம ட்ரிப் இப்ப எதாது போய்ட்டு வந்தோம்னா கண்டிப்பா அடுத்த நாள் போய்ட்டு வேல செய்ய முடியாது அதுவுல்லாமோ ஒரு நாள்ல போய் எங்க போயிட்டு வர்றது நம்ம போய்ட்டு பஸ்ஸு ஏறி போயிட்டு வர்றதுக்கே நம்ளுக்கு வந்து அதுலே டயர்ட் ஆய்டு அதனால நா ஒரு அஞ்சு பேர் வந்து நாங்க எல்லா ஒன்னா சேந்து ஒரு பிளான் பண்ணி ஒரு மோட்டிவேட்டோட நாம
ஹலோ